ஹலோ தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுடா என்ன பண்ற
ம் இப்பதாங்கா சாப்ட்டு அமைதியா உக்கார்ந்திருக்கே உங்ககிட்ட பேசலானு
ஓகே ஓகேடா
நல்லா இருக்கீங்ளாக்கா
ஆ நல்லா இருக்கேன்டா நீ நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கேங்க்கா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கடா அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கக்கா
நீ சாப்டியா மதிய புரியல புரியலடா ஆ மதிய சாப்டண்டா நீ சாப்டியாடா
ஆ சாப்ட்டேங்கா என்ன ஸ்பெஷல் செஞ்ஜிங்க இன்னைக்கி
இன்னைக்கி ஸ்பெஷல் ஒன்னு இல்ல இன்னைக்கி ஸ்பெஷல் என்ன பண்ணேனா இன்னைக்கி சாம்பார் தாண்டா பண்ணே காலையில கா இது முருங்கா சாம்பார் மாரி வச்சனா அத அப்டியே நா அப்டியே பண்ணிட்டேன்டா
செரி செரி ஈசியில முருங்கா சாம்பார்லா உங்க சைடுலா கிடைக்குமா முரங்காலா
ஆ இங்கெல்லா வீட்டுக்கு வீடு மர வச்சிருக்காங்க சகோதரி ஏ நீங்க வேற மரங்களே இங்க ஒவ்வொருத்தவுங்களு வீட்டுக்கு வீடு வச்சிருக்காங்களா அப்படிங்கும் போது எங்க அத்த வீட்லயு மரோ இருக்கா அவங்க கிட்ட சொன்னாலே முருங்காக் கொண்டு வந்துருவாங்களாடா அவங் கிட்ட இருந்து அப்டியே ரெண்டுக்காய் வாங்கி வச்சுட்டே சகோதரி
செரி செரிங்கா இது எங்க வீட்டு சைட்லயு பாத்தீங்ன்னா முருங்கா நெறயா இருக்குங்கா பயிர்ல தோட்டத்துல போட்ருவாங்க முத்தவே முத்தாதுங் முத்துன முருங்க்காதான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் எங்க சைட்ல எல்லாம்
ஆ முத்துனக்காய் வந்து டேஸ்ட்டா இருக்காதுன் சொல்லுவாங்களே உங்க வீட்டுப்
இங்க ஒரு சில சில எடத்துல எல்லாம் பாரத்தீங்ன்னா அப்டியே முத்துனக் காய்ல்லா தட்டு தட்டா நிக்கோம் ஆனா எங்க சைட்ல பாத்தீங்ன்னா நல்லா பொது பொது பொது பொதுன்னு உள்ள இருக்கிறல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க்கா
சேரிங்க சகோதரி ஆனா எனக்கு வந்துட்டு முத்துனக்காய் பாத்தீங்ன்னா ஒரு காய் நல்லா நல்லா மொரட்டுத்தனமா நல்லா இருக்குங்களா அது சாப்ட்டோம்னா சில சமயம் கொழம்புலப் போட்டோம்னா வச்சுக்கோங்க அது ரொம்ப வந்துட்டு முத்திப் போயிருக்கனாலும் வந்துட்டு அது சாப் ட்டாலே வந்துட்டு உள்ள இருக்காத மொட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது ரொம்ப வந்து இத எப்டி சொல்றது முத்திப் போனா ரொம்ப முட்டிப் போனா ஹார்டா இருக்க மாரி இருக்குல்லங்க அந்த மாரி இருக்கும்
ஆமாங்க்கா ஆ ஹார்டு சில அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தரகருலே வளருல்லைங்க்கா அதுதான் அப்டி வந்து மொத் தமா திட்டு திட்டா இருக்கோ தண்ணிக்குள்ளேயே வளர்ர முருங்காச்செடி பாத்தீங்ன்னா பொது பொது பொதுன்னே இருக்கும் எங்க சைட்லனா காவேரி ஓடுதாங்க்கா அதுனாலப்
சேரி செரிங்க ஆ இங்கே இங்கேயுமே அப்டிதா இங்க இங்கேயுமே மோஸ்லி வந்து நல்ல தண்ணிதான் வருங்ளா ஆனாலு வந்து மழ பெய்றனால சில பேர் வந்து வீட்டுக்கு தண்ணியே ஊத்த மாட்டாங்க இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்ன்னா முருங்கா நல்லா கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும் அடிக்கடி இங்க முருங்க கீரை கிடைக்கு நா இருக்கிற அம்மா வீட்டு சைட்லா கெடைக்காதுங்களா அப்பால நாலு அத காசு போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பயாது மனசு வந்து கொடுத்தாதா தர் கெடைக்கும் இல்லட்னா கடையில சந்திலதா காசு போட்டு தான் வாங்குவோம் கீர முருங்கக்கீர முருங்கக்காய் எல்லாமே
செரி செரிங்க்கா
செரிங்க சகோதரி நீங்க இந்த முருங்க கீரயில பூ இருக்குள்ள நீங்க அத வந்து பொரியல் பண்ணி சாப்ட்டுருக்கீங்களா
ஆ நல்லா இருக்குங்கா அதோட முட்ட ஆட் பண்ணிப் போங்க்கா
ஆ ஆமா சகோதரி ஆமா ஆமா நானுமே வந்துட்டு இப்ப இங்க வந்தது அப்புறம் தான் சகோதரி நா கேள் விப்பட்ட அதுவுமே இந்த முட்ட ஆட் பண்ணி கொஞ்சம் சாப்ட்டா கொஞ்சம் இத முட்ட பொரியல் மாரி இருக்கும்ன்னனு சொல்லுவாங்க
செரி செரிங்கப்பா ஆமாங்கா அவ்ளோ ருசியா இருக்குங்கா அ நார்மல் மு இது வெறு இதாவே நம்ம வரு த்து சாப்லாங்கா அதுவே நமக்கு முட்ட பொரியல் மாரியே இருக்கும்கா
ஆ ஆமாா சகோதர நீங்க அதுல வேணும்னா உங்ளுக்கு உங்ளுக்கு தேவப்பட்டுச்சுன்னா நீங்க வேணா அதுல
முருங்க சூப்பு செய்வீங்களாக்கா
முருங்க சீப்பாடா அதுல எப்டிங்க சகோதரி செய்றது
இது முருங்க எலைய பிச்சு போட்டு சூப்பு செய்வாங்களேன்கா
ஆ முருங்க சூப்புங்களா செரி ஆ முருங்க சூப் ஆ முருங்க சூப் நா செஞ்சிரு க்கே சகோதரி நானு குடிச்சிருக்கே இந்த மழ காலோனா குடி இந்த சூப்ப வந்து நம்ம வாரத்துக்கு மூனு தடவ குடிச்சோம்னா ஆ வாரத் த்துகல்ல ரெகுலராவே வந்துட்டு வாத்துக்கு மூனு தடவ குடிச்சு ஆம்பா ஹெல்த்துமே கொஞ்சம் நார்ம அடிக்கடி சளி புடிக்குது அவுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது தொடர்ந்து குடிச்சுட்டே இருந்தோம்னா இந்த சளி தொந்தரவு இரு க்காதுன்னு சொல்றாங்க
ஆமாங்கா நாங்கல்லாம் இப்ப காய்ச்சி வந்துருச்சுன்னா அடுத்த நாள முருங்கக் கீர சூப் வச்சு குடிச்சோன்னா எனக்கு சரியாயிரும் கா அவ்ளோ டேஸ்டி புடிக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குகா
ஆமா சகோதிரி அதுல கொஞ்ச காரசாரமா கொஞ்ச மெளகு தூளு கொஞ்ச உப்பெல்லா கொஞ்ச நீங்க காரசாரமா நல்லா போட்டு குடிச்சு இன்னு கொஞ்ச உங்களுக்கு நல்லாருக்கு
ஆ ஆமா இது நீங்க எப்டிங்க்கா செய்வீங்க முருங்க சூப்பு
நா வந்துட்டு முருங்க சூப் எப்டி செய்வேன் சகோத்ரி இந்த முருங்க கீர இருக்குல்ல முருங்ககீர அல்லது கொஞ்ச பிஞ்சு வேறு கொஞ்சொ பிஞ்சி எலைல எல எள கொத்துன்னு சொல்லுவாங்கள்ள சகோதரி அந்த வேர் வந்து கொஞ்ச நல்லா முத்துன மாரி இருந்துச்சு நா அத அத போட மாட்ட சகோதரி முருங்க தழய கொஞ்ச பி நாளா பிச்சு போட்டு அந்த எலையு கொஞ்ச பிச்சு போட்டு ரொம்ப வந்து உரிய வேணா ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க கிள்ளி போட்டு கிள்ளி போட்டு அதுல கொஞ்சொ ஜீரகர்க்கில்லங்க ஜீரகம் பூண்டு மெளகு சின்ன வெங்காயொ அதுக்கப்பறொ த்தணூண்டு மஞ்சத்தூளு துளியூண்டு கல்லுப்பு எல்லா போட்டு நீங்க அது கேத்த மாரி ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி நல்லா ஒர் அஞ்சாறு வீசில் நீங்க விட்டுக்கோங்க நல்லா அஞ்சாறு விசில் விட்டதுக்கப்றொ நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த தண்ணி இருக்குள்ள சகோதரி அந்த தண்ணிய வந்து நீங்க தனியா வந்து பில்டர் பண்ணி வச்சுகோங்க நீங்க அந்த தண்ணிய நீங்க பில்டர் பண்ணி பண்ணி வச்சு எல இருக்குல சகோதரி எல வெங்காயல்லா வெந்து ருக்குல உங்களுக்கு அது என்ன பண்ணிட்டீங்கன்னா மிக்சி ஜார் ருக்கில்ல கொஞ்ச நல்லா ஆற விட்டதுக்கப்றொ மிக்சில போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிருங்க நல்லா கிரைண்ட் அந்த தண்ணி வந்து நீங்க பச்ச தண்ணி ஊத்த வேணா அத வேக வச்ச தண்ணி இருக்கில்லங்க அந்த முருங்கக்கீர வந்து தண்ணி எடுத்திருக்கீங்க நீங்க அந்த தண்ணியே வந்து கொஞ்ச சரிங்க நீங்க அரச்சு வச்சிருப்பீங்கல அந்த பே விழுது மாரி கொஞ்ச இருக்குள்ள சகோதரி முருங்க தலய நீங்க அர வச்சது அதையு நீங்க வந்துட்டு அத நீங்க அந்த வேக வச்ச தண்ணியில போட்டு ரேண்டு தண்ணியு ஒன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்க வடிக இன்னு உங்களுக்கு நல்லா அந்த சக்க மாரி கொஞ்ச கெடைக்குங்க சட்னி எல்லா சட்னி மாரி இருக்கு அந்த மாரி கொஞ்ச இந்த சக்க மாரி கெடைக்குங்ளா அத வடிகட்டி அந்த தண்ணி அந்த தண்ணியில வந்து நீங்க வந்து உங்களுக்கு பத்தல அப்டி போட்ட கூடு இருக்கில்லங்க மெளகு தூள் வந்து நீங்க போட்டு கொஞ்ச குடிச்சீங்கன்னா காரசாரமா நல்லா ருக்கு சகோதரி
சரி சரிங்கா நாங்க பாத்தீங்னா அரக்கெல்லா மட்டோங்க்கா சும்மா ஆ முருங்க தலய போட்ருவோ மு முருங்கத்தழ போட்டு தண்ணி ஊத்திருவோங்க்கா தண்ணி ஊத்திட்டு மிக்ஸ் அறவேல பாத்தீங்க அப்டின்னா பெரிய சின்ன வெங்காய தக்காளி மொளகா உப்பு மூனையும் போட்டு நல்லா அரத்துருவோங்க்கா அரைச்சிட்டு அப்டியே இந்த கொதிக்குதிலேங்கா தண்ணி அதுல போட்ருவோங்கா போட்டு நல்லா கொதிக்க விடுவோங்க்கா கொதிக்க விட்டோனே மினிமம் பாத்தீங்கன்னா பதினஞ்சுலருந்து இருபது நிமிஷ வரைக்கு நல்லா கொதிக்குங்கா கொதிச்சதுக்கப்பறொ தண்ணி வடிகட்டிட்டு கடைசிலதான்கா மெளகு போடுவோ மெளகு தூள் வந்து மேல தூவிக்குவோங்கா
சரிங்க சரிங்க சகோத்ரி அதுவ்மே நல்லா ஆனா நீங்க பாத்தீங்ன்னா முருங்க ஆமா அது அதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப அதுக்குது அது வந்து அவ எப்டி சொல்றது வந்துட்டு மெயின் மெயின் ஐட்டமே இந்த மெளகு தா வந்துட்டு அந்த மெளகு தூளோட நம்ம அது இந்த வெயில் காலத்துல குடிக்கிறதுக்கு கொட்டி இந்த மழ காலத்துல நீங்க குடிச்சீங்னா அதோட டேஸ்டே வந்து வேற லெவலுக்கு கொஞ்ச தொண்டக்கி உங்களுக்கு இதமாவு இருக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வெய்ஸுமே சரி கொஞ்ச ஆ கொஞ்சம் சாப்பிடமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இது சூப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆமா சகோ அது மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நறைய பேர் வீட்ல வந்து அடிக்கடி இந்த வெஜிடபிள்ஸ்சூப்பு பண்ணுவாங்க முருங்கை கீர சூப்பு பண்ணுவாங்க பால கீர சூப்பு செய்வாங்க
ம் ம் பாலக்கீரை சூப்புமே சூப்பரா இருக்கும்க்கா
ஆ ஆமா நீங்க குடிச்சிருக்கீங்களா
ஆ குடிச்சிருக்கேங்க்கா
சேரி ஆமா சகோதரி இந்த பாலக்கீரைய வந்து நறைய பேர் கடைவாங்க ஆனா கடையறத விட அது சூப்பு வச்சு குடுச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும்பாங்க
அதுல பாத்தீங்கன்னா பாசி பயிர் போடுவாங்கச்சா
ஆ நான் அந்த சிறுபறுப்பு நீங்க சொல்லுவீங்களா அத சகோதிரி கொஞ்சோ எல்லோ கலரா இருக்குமே ஆ ஆ அது போட்டுமே பண்ணலாம் சகோதரி இலைன்னா அது இல்லாமலே நீங்க பண்ணி சூப்ப இந்த முருங்கை கீரை பண்ணுறீங்கள அதே மாரி நீங்க வந்து சூப்பு வச்சுமே நீங்க பண்ணலாம் நீங்க நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து தக்காளி போகணும்னு இல்ல சகோதரி நீங்க வந்து தக்காளி வந்து இந்த வெஜிடேபிள் தக் பண்றீங்கள அதுக்கு நீங்க வந்து தக்காளி போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டிமே உங்களுக்கு குடிக்க நல்லா இருக்கும் முருங்கக்கீரைக்கு வந்து நீங்க தக்காளி போடாமலும் நீங்க பண்ணாலுமே உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்
ம் ம் ம் செரி செரிங்க்கா ரசம் மாரி இருக்கும்க்கா நாங்க வைக்கிறதல்லாம் பாத்தீங்கன்னா
ஓ சேரி சேரிங்க சாம ரசம் தானே வந்து உடம்புக்கு நல்லதுங்கறாங்க நிறைய பேர் வந்து ரசத்தை வந்து வெசம்ன்னனு சொல்லுவாங்க
ஆமா ஆமா அந்த
உ
ரசம் மாரியே நாங்க வைப்போம்
சேரிங்க ஆனா கொஞ்சம் தக்காளி போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி குடுக்கும் உங்களுக்கு சாப்பிடறதுக்குமே கொஞ்சம் அந்த வந்து அந்த மிளகுத்தூளுக்கு அந்த தக்காளியோட ஃப்ளேவரு கொஞ்சோ பாத்தீங்கன்னா நல்லாருக்கு உங்களுக்கு காமினேஷன் நல்லாருக்கு
செரி செரி உங்கா
டீ குடிச்சிட்டீங்களா சகோதரி
இன்னும் இல்லங்கா இனிமேல் தான் நீங்கக்கா
ஆ நானு இன்னு குடிக்கல சகோதரி எங்களுக்கு பால்காரங்க ஆறு மணிக்கு தா வருவாங்களா நாங்க இனிமே தா டீ குடிப்போ
செரி செரிங்கக்கா முருங்க்கலா கொஞ்ச பெருசா இருக்குமாக்கா அ சின்ன சின்னதா இருக்குங்களாக்கா
ஆ முருங்காலா இங்க நம்ம நம்ம நம்ம கை வளர்த்தியோட பெருசாவே இருக்கு சகோ நல்லா நீளமா தா இருக்கு முருங்குக்காலா நீங்க ஒரு காய் வச்சு நீங்க போட்டாலே போது உங்களுக்கு நல்லா இருக்கு
எங்களுதுல்லா குட்டி குட்டியா இருக்கும்ங்க்கா ரொம்ப இருக்கா பெருசா இருக்காதுங்கக்கா ஒரு கை அளவ் இதா இருக்கு ஆனா கொஞ்சோ மொத்தமா இருக்குரங்கக்கா
ஆ அது என்ன சொல்லுவாங்கன்னா சகோதரி ரொம்ப நீளமா இருக்க காய் வந்து கொஞ்சோ தசைப்பிடிப்பா இருக்காது நல்லா குட்டையா இருக்குல்ல அந்த காயோட வந்து அந்த காய மொத் மொத்தமா இருக்கனால கொஞ்சோ நமக்கு கொஞ் தசைப்பிடிப்பு அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த முருங்க முருங்கக்காய் குள்ள தஸ் சை இருக்கு இலைங்க அந்த சத மாதிரி ஒன்னு இருக்குள்ள மொத்தமா
ம்
அது கொஞ்ச அதிகமாக இருக்கும்மாங்க நீளமா இருக்க காய்யில வந்து கொஞ்ச கம்மியா தா இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆ செரி செரி்ங்கா
அது வந்து ஒவ்வொரோட மரத்தோட அமைப்புங்கலாட்டு இங்க கூட ஒரு சில மரத்துல பாத்தீங்கன்னா காய் கொஞ்சோ குட்டையாவு இருக்
அந்த இடம் மண்ணு பொறுத்துங்க்கா மண்ணு எங்க சைட்ல எல்லா பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர்ல இருக்குல அக்கா சேர் மண்ணு
ஆ சேத்து மண்ணுங்களா செம்மண்ணுங்களா
சேத்து மண்ணு ஆமாங்க்கா சேத்து மண்ணுன்னா எந்நேரமு தண்ணி ஈர பச இருந்துகிட்டே இருக்குமாங்க்கா அதனால பாத்தீங்கன்னா பொதுபொதுன் இருக்கு மரத்தெல்லா ரெண்டா உடச்சோம்னா உடஞ்சிடு
ஓ செரி செரி
ஸ்ட்ராங்கால்லா இருக்காதுங்க்கா நல்லா வளரு ஆறு மாசத்துக்கு அப்புற அறுவடை பண்ணி விட்ருவோ
ஆமா சார் அது வந்து இல்ல சகோதரி அது வந்து வெட்ட வெட் வெட்ட தா வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் வெட்ட வெட்டுதா உங்களுக்கு அதிகமா வந்து இந்த மழை அந்த மரத்தோட வளர்ச்சி வந்து புதியல எல்லா வரு கொஞ்ச நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க
செரி செரிங்க்கா நாங்க புதுசா புடிங்கிட்டு திரும்ப விதை போட்டு வளர்த்துவோங்க்கா ஆறு மாசத்து க்கு ஒருக்க ஒவ்வொரு மரோ
ஓ நீங்க முருங்கக்கீர வித போடுவீங்களா இல்ல முருங்கை கீரைக்கு எதாச்சு இந்த மாரி இருக்
இல்லங்கக்கா ஆல்ரெடி நம்ம மரோ வளர்த்தி வச்சிருப்போம் இல்லங்க்கா அதுல ரொம்ப காஞ்சி போயி வெத முத்தி போயிருக்குமாங்க்கா அந்த விதைய எடுத்துட்டு வந்து வீட்ல வெச்சுருவோக்கா ஒரு கட்டு கட்டா கட்டி வேணுங்கிறப்ப அத வந்து தண்ணிர் ஒரு ரெண்டு நாள் ஊற வைப்போங்க்கா ஊற வச்சு அப்டியே பயிர்ல போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு வளதுருங்க்கா
ஓ சேரிங்க சகோதரி அப்டி இப்டி எல்லா ப்ராசஸ் இருக்குங்களா முருங்க கீரை வளறதுக்கு நாங்க கூட தனியா அது பாட்டுக்கு முளைச்சிரு
இல்ல இல்லங்கக்கா வெத போட்டா வளர்ந்துருங்க்கா நம்ம நார்மல் வெத போட்டாலே போதுங்க்கா வந்துருங்க்கா
சேரிங்க சகோதரி உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரி நம்ம வேற ஒரு அழைப்புல நம்ம சந்திக்கலா சகோதரி நன்றிங்க சகோதரி நன்றி ஆ நன்றி